கேட்குதா
கேட்குது கேட்குது உங்களுக்கு கேட்குதா
ஆ எனக்கு நல்லாவே இந்தப் பொண்ணு எ ரெண்டு நிமிஷோ உட்கார்றது ரெண்டு நிமிஷோ நிக்குது ரெண்டு நிமிஷோ உக்காறது இதே தா பண்ணினு இருக்கு நமக்கு எடமே விடமாட்டுது இந்த பொண்ணு நா வந்து கீழ நின்னு இருக்க தண்ணி தண்ணியா கிது கீழ ஃபுல்லா
ம் ம் நீங்க உள்ள உள்ளப் போயிட்டு உட்காரலால்லா நீங்க.
உள்ள போனா ஃப்ரீயா பேச முடியாது சவுண்டா இருக்கு வேற காத் சவுண்டு.
ஓ அப்படிங்ளா?
ஃபேன் சவுண்டு அதனாலதா.
அதா அதா அதா எவ் ஏ பக்கத்லியு ஒன்னு ஒக்கான்ட்ருக்குது வந்து. து அவுங்குளுக்கு அனுப்ப பாத்தீங்ளா?
அ
ம்.
தம்பிக்கு ஒன்னுமே தெரியாது கொழந்தை மாதிரி எப்டி யாருன்னா பாத்தா நம்பி அப்டியே பாவோ பரிதாபமாக்குதுன் டு பிஸ்கெட் வாய்ங் குடுத்துட்டு போவாங்க அந்த மாரி இப்ப உக்காந்துட்ருக்கு.
பாத்துக்க இதா பதில நா பண்ற வேலல்லா பயங்கர வேலதா ஆனா இன்னிக்கி அவனுக்கு ஒடம் செரியில்லன் அதனால அவ ரொம்பவே சாந்தமாதா இருக்குறா.
பாத்தனே ஷாந்தத்த நீங்க கால் பண்ணமோது.
அப்டிங்ளா கொலுசுதா
ஆமாங்க அ நேத்துன் நெனக்கிற நேத்து
ஆமா நேத்துதா ரொம்பா இன்னிக்ல்லா இன்னக்கிதா சாப்ட்டோ.
ம். இவ ங்க ஏறி ஏறி எறங்கினுக்கறாங்க எங் கால்லியே கீறிட்டா வலிகிது. ஏய் நல்லா பொசிஷன் மாத்தி மாத்தி மாத்தி உக்காந்துனுகுது நல்லா அந்த இவ்ளோன்டு சேர்ல.
உ உ உ
எங்க வீட்ல வந்து நாங்க செடி வளக்குறோ என்ன செடி தெரிமா? பிரண்டை, துளசியா கற்பூரவல்லியா தெர்ல என்ன ஒன்னு.
ம்.
அப்பறோ வந்து இன்னு ரெண்டு எதோ வளருது என்னன்
இதலா எங்கர்ந்து வாங்கிட்டு வந்திங்க?
எங்க அப்பா பண்ற வேல இதேல்லா.
ஓ நல்லா நல்ல வேலதா இந்த துளசி கிளசி எல்லா நம்ப வச்சு நம்ப கோல்டு நேரத்ல வந்து நம்ப ஜலதோஷோ இருக்கற நேரத்ல
ம் ம் ம் ம் ம் ம். இங்க அப்டியே பெரண்ட வளந்து தொங்குது ஆ இன்னொன்னு ஆலோவேரா கற்றாழை கற்றாழை இருக்கு.
ஏம்மா பரவாலையே அவனதா ஸ்கின் உங் உங்களையுடைய சருமத்திர்க்கான
எங்க வளர்ற மாரியே தெரிலியே வளந்தா அப்டே எத்தெ த்து பூசிப்ப நானே.
இந்த கத்தாழை வந்து எனக்கு எப்பிடி வளருது அது எத அது எதனால உள்ள வந்து அந்த ந்த ஜெல்லுதன்ம இர்க்கு அப்டிலா எனக்கு தெர்ல அத ம் ம் ஏனா அது மண்ணுல இர்ந்து வரது எப்பிடி அது அ வரு தெர்ல மண்ட நிர்த்தி அந்த
ஆ எல்லா மரத்துக்குந்தா அது செட்டாகு மண்ணுலந்து வருது
ம் ம்.
ம் எப்புடி அது ப்ராசெஸ் ஆகுது
இன்னக்கி என்னன்னா மண்ணுல அந்த மர வரு அந்த மரத்துலந்து பழ வரு அது கூட என்னால ஒத்துக்க முடியு செடி மண்லேருந்து மர வருது அந்த மரத்துலந்து பழ வரு இன் ஸ்டைட்டா மண்ணுலேந்து வரும் போதே அங்க அத்தாவையா வருது அது எப்புடி வருது அப்டின்றது எனக்கு
அதுதா மண்ணோடிய மகிமை
ம் ம்
விண்ணின் மகிமை அதெல்லாமே அதெல்லாமே விவரிக்க முடியாத ஒரு பெரிய கடல் மாதிரி அத பத்தி படுச்சா படுச்சுக்கிட்டே தா போனு
ஆமாமா அதா அதா கரெட்டுதா
ம் எங்க வீட்டுக்கு எதுர்க்க வந்து ஒரு கருவப்பில்ல மரோருக்கு எனக்கு இங்க வந்துதா தெரியு கருவப்பில்ல மரத்துல வரு அப்டின் சொல்ட்டு
ஓ அப்டியா நா கூட அது செடிதா நெனச்ச
ஆ ஆனா அதா நெனச்ச பாத்தா கருவப்பில்ல மரமா வருது அப்ப டெய்லி எத்துன்னு வராங்களே அப்ப டெய்லி எப்டி மரத்துல வெளையுன்னு எனக்கு புரியிலையே
வந்தானே ஆமா
டெய்லி எங்கனா ஒரு எடத்துல இருக்கோ அப்ப எப்டி வளருது கொத்தமல்லி கருவப்பில்ல ரெண்டுமே தா இங்க வந்து கருவப்பில த மரோ வந்து அவ்ளோ க்கு அவ்ளோ கருவப்பில்ல இருக்கு அவுங்க எப்பனா ஒரு வாச்சுதா எடுத்து வித்துருவாங்களா என்னன்னு தெர்ல நெறைய இருக்கு ஆனா யாருக்குமே குடுக்க மாட்டாங்க அவங்க பக்கத்துலயே இதுவு இருக்கு பக்கத்துலயே வந்து ஆ
ம் முருங்க மரோ இருக்கு அத முருங்க மரோ வெட்ட வெட்ட அது வளர்ந்துடு அது ஒரு வாரோ போது அது ஒரு வாரோ து திரும்பி அது பழையமாரி வந்துரு
எங்க வீட்டு எங்க வீட்டு இதுலியு வந்து கா அது இது முருங்க மரோ இருக்கு
ம்
ம் முருங்க மள வளரு வெயில்ல தா வந் இந்த வெயில் காலத்துல தா வந்து இது வருமே முருங்க்கா
ஆமா ஆமா அதே மாதிரி இந்த நெறைய உபயோகப்பட்ற மரோ வந்து இந்த வாழமரோ அந்த வாழ மரத்துலதா அந்த எல்லா விதமான ஓ வாழை எலலேந்து பழ எடுக்கலா வாழை எலலேந்து காய் எடுக்கலா டைலேந்து பூ எடுக்கலா வாழ மரம் ஆ அந்த வாழத்தண்டு வாழத்தண்டு எடுக்கலா அந்த வாழ வாழ செடி கூட உபயோ அந்த அந்த ஒர் உ அந்த கெள கூட சாப்புட்ருக்கு உபயோகப்படு
பாத்துக்குது பாக்குது எறங்கிது பாத் குது எறங்கிர்து
அந்த ஒரு மனத்துலருந்து வேஸ்ட்டே ஆகாத ஒரு ஆ மரோ அது ஒரு பொருளுன்னா அது ம அது வந்து வாழமரந்தா அதுல இருக்குற ஒரு ஒரு பா ஒரு பாகோ கூட வேஸ்ட் இல்ல எல்லாமே நம்மளுக்கு யூஸ் ஆகு
ஆமா ஆமா ஆமா நீங்க சொல்றது கரெக்ட்டுதா
ம்
ம்
அதனால எனக்கு நா வாழ மரோ நல்ல மரோன் சொன்னே அதே மாதிரி தென்ன மரோ தென்ன மரோ
எனக்கு வந்து நுங்கு சாப்புட்ணு போலருக்குது நுங்கு சீசனு முஞ்சிட்ச்சுல்ல
லைட்டா போடு ஆ சொல்லுங்க
நுங்கு சீசனு முடிஞ்சிச்சு சொன்ன எனக் நுங்கு சாப்புட்ணு போல இருக்கு
நுங்கு சாப்புட்னு போல அதா வந்து இன்னைக்கு பாத்தே வயல்ல எடுத்துல வந்தாங்க நா வந்து கல்லு ம்
நா வந்து என்னுடைய கணவர் கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கே வாங்கியே தரமாட்றாங்க
இன்னைக்கு கல்லூரி முடிஞ்சது நா வந்து வந்துட்ருந்த நடந்து அங்க வந்து பாத்தா வித்துட்ருந்தாங்அத பாத்தது எனக்கு வாங்கிடணு வாங்கிட்டு ஏ ஃபோன பாத்தா ஏ என்னோட ஃபோனு சுச் ஆஃப் ஆயி ச்சி ஜி பே பண்ண முடியாது கைலியு காசு இல்ல
அ
என்ன பண்றது தெரில நா அத பாத்துனே அப்டியே வந்துட்டே நா வந்து அத ச அத பாத்தோன்னு இவ எனக்கு வந்து
புரில்ல
அத பாத்தொன்னே எனக்கு அத வாங்கணுன்றத தா
ம் நானு வந்து என்னுடைய கணவர் கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கே எங்க அவரு என்ன மதிக்கிற மாரியே தெரில வாங்கி தர மாரியே தெரில
இல்ல அவரு உங்களுக்கு ஓசோறோ தா பாத்துருப்பாருனு நெனக்கிறே
அவரு பாப்பாரு நீங்க என்ன நெனைப்பீங்க
நா நெனைக்கிறே
சரி சரி அப்றோ வந்து இன்னு ஒரு நிறைய ஃபுட்டு கூட சொல்லிருக்கே சாப்புடணு அப்டின்ட்டு எங்க அவுங்களுக்கு டைம் இருக்கு பிஸியாருக்காங்க அவுங்க
ஃபுட் சொல்லிருக்கீங்ளா மா எனக்கு தெரிஞ்சு அவரு கூட உங்கள் கிட்ட நறைய செஞ்சு குடுக்க சொல்லி கேட்ருப்பாருனு நெனைக்கிறே
அப்டியா எனக்கு நா ஆ இப்ப எனக்கு தெரிஞ்சு அவங்களு உங்ககிட்ட கேட்ருப்பாங்கன் நெனைக்கிறே சமச்சு தர சொல்லி
ம் உங்கள விட எனக் தெரிஞ்சு அவரு தா அதிகமா கேட்ருக்க வாய்ப்பு இருக்கு
ம் ஆமாங்க எங்களுமே லீவு கச்சாலே கால்ல ஏன்ச்சி ஒரு பதி ஓ இதுவுக்கு போக நானு ஒரு எடத்துக்கு அங்க போய்ட்டு வீட்டுக்கு வரத்துக்கே ஒரு ஒன்னாய்டு ஒன்னு ரெண் டாய்டு மதியானோ போனனா ரெண்டாய்டு ஆமா டயர்டாயி ரெஸ்ட் எடுக்கதா தோணுது எனக்கு ரெஸ்ட் எடு ஏனா நானே வந்து நாயித்து கெழம இந்த நாயித்திக்கெழம நல்லா தூங்குன நல்ல தூக்கோ வருது அன்னைக்கு தா பதினோரு மணிக்குதா ஏஞ்ச்சனே நல்லா தூங்க நானு அப்றோ நைட்டு தூக்கோ வர்ல சுத்தமா வர்ல தூக்கோ நைட்டு
நீங்க தூக்க வர்ல அப்டின் சொ சொன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி இருந்திருந்தா நா ஒங்களுக் வந்து கம்பனி குடுப்
இந்த பாருங்க தெரியாம பேசாதீங்க ஓகேங்களா நா ஒங்களுக் கால் பண்ணே போய் பாருங்க ஆமா ஃபோன் பண்ணிட்டு தா நா ஒங்களுக்கு வந்து மெசேஜே பண்ணுனே மொதல்ல
ஓ
நீங்க செரிங்க புள்ளில்லா றீங்க போல ஒரு பத்து ரிங்கு அந்த மாரி போய் இருக்கு சேரி இதுக்கு மேல பக்கத்துல யாரன என்ச்சுக்க போறாங்கன் சொல்ட்டு கட் பண்ணிட்டே நானு
அதல்லா பிரச்சன இல்லங்க
ம் ஆனா எடுக்லயே ஆனா
இல்ல நீங்க ரெண்டு மூணு வாட்டி ஃபோன் பண்ணிருக்கலா நீங்க பத்து ரிங்ல தா எடு
ம் செரி பக்கத்துல இருக்கவங்கல்ல ஏன்சுக்கு போறாங்க அப்டின்ட்டு நானு வுட்டே
போய்ட்டு அதாவது ஒங்களுக்கு நீங்க ஏதாச்சு ஒரு ப பத்து மணிக்கு ஏழ்ந்து பதனொரு மணிக்கு ஏந்தி நா வந்து ஒரு அஞ்சு மணிக்குலா ஏழ்ந்து
ம் நா ஏன்ச்சு ஏன்ச்சு ஏன்ச்சு தூங்குனே அதுவு ஏன்ச்சே அந்த முழிப்பு வந்தது டைம் பாத்தே ஆகல திருப்பி தூங்கிட்டே திருப்பி ஏன்ச்சே சர் டைம் ஆயிச்சேன் சொல்ட்டு திருப்பி தூங்குனே திருப்பி ஏன்ச்சா திருப்பி தூங்குனே ஆனா வந்துட்டு தூங்கோ எனக்கு தூக்கோ வராம இல்ல
அதாவதுங்க நா வந்து ரொம்ப டயாடு
வரமா போய்ச்சு
அதுவு இல்லாம அன்னக்கி ஈவ்னிங் வந்து நாங்க வீடு பாக்க போயிருந்தோ நேத்து ஃபோன் பண்ண அப்போ இவள நாங்க வந்து ஈவ்னிங் வீடு பாக்க போனோ அது வந்து அது தா போயிட் அலஞ்சு கிழஞ்சுட்டு வரவு நைட் நல்லா டயடா தூங்கிட் இருக்கே நீங்க ஒரு ரெண்டு மூணு ஃபோன் பண்ணிருந்தா நா ஏழ்ந்துட்ருப்பே ஏழ்ந்து ஒரு நல்ல ஒரு ஒடையா ஒரையாடல போட்டு தூங்கிட்ருப்பே
சரிங்க ஒங்க ஒங்களுடைய கல்லூரில பாடம் நல்லா நடத்துவாங்களா
புரீல என்னது கல்லூரி
கல்லூரில பாடம் நல்லா நடத்துவாங்ளா
பாடம்னா நடத்த மாட்டாங்க அவுங்க ஏதோ நடத்துவாங்க நாங்க அது எங்களுக்கு புரியாது புருஞ்சாலு மறந்துரு
மறந்துடுமா
ஆமாங்க
அப்ப என்னாத்துக்கு நீங்கோ வந்து இப்ப கல்லூரிக்கு போறீங்க
அது நம்ம அங்க நடத்துறது நாங்க கடைசி டைம்ல படிக்கும் போது நம்மளுக்கு தோணு இப்ப பறகோ வாலிப அப்டின்ற மாரி
உங்களுக்கு புடித்த பாடம் வந்து என்னாது
புடிச்சா அது வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி அது மாறிட்டே தா இருக்கு பாடல் லா அதுக்கு புடித்த பாடம் நம்
பாடல் இல்லை பாடம்
பாடம் தா அதுதா சொல்றே ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி பாடம் மாறு ஆனா எனக்கு வந்து எனக்கு ரொம்பவே புடிச்ச பாடம் வந்து நானு ஃபஸ்ட்டு அட்டம்ட்லேயே கிளியர் பண்ண பாடம் ஒன்னு இருக்கு அதாவது நா வந்து அந்த இதுவ நா ஃபஸ்டு அட்டம்ட்லே நா கிளியர் பண்ணிடுவே எனக்கு தெரிஞ்சு இது நா ஆஃப்லாயர் எத்தனதடவ எக்ஸ்சாம் எழுதிருக்கன்னு எனக்கு